வணக்கம் தோழி
நல்லாருக்கே தோழி நீங்க எப்படி இருக்கீங்க
ஆம் நல்லாருக்கே தோழி இப்ப என்னனா எத பத்தி பேசானும்னா நமக்கு இப்போ லேடிஸ்க்கெல்லா ரத்தம் கொஞ்ச கம்மியா இருக்கு பாத்தீங்களா
ஆமாங்க தோழி
அதுக்கான சாப்பாடு முறை அதுக்கான ஃபுட் எதுனா சொல்ல முடியுங்களா
உம் கண்டிப்பாக தோழி டெய்லியு வந்து நம்ம தினமும் பீட்ரூட் எடுத்தா நல்லது தோழி பீட் ரூட் ஒரு காய வந்து அறுத்து வேக வச்சு தாள்ச்சி சாப்ட்டாலுமே நல்லது தோழி அது அல்லது இல்ல நம்மளால வந்து தினமு எடுக் க்க முடியல வேக வச்சது அப்டின்னா டெய்லி கா கால்ல பீட்ரூட்டு் கேரட்டு அ இருக்குல்ல தோழி அது மூணையு வந்து கட் பண்ணுங்க வ அறுத்துட்டு மிக்சில போட்டு அரைச்சி அத ஜூஸா குடிச்சாலுமே நல்லது தோழி அது வே சீக்கிரமா வந்து ரத்தத்த சு அதிகப்படுத்து தோழி அல்லது நம்ம வந்து ஆட்டோட செவரொட்டி தெரியுமா தோழி கேள்விப்பட்டிருக்கீங்களா
ஆம் கேள்வி பட்ருக்கே
ஆமாங்க தோழி அத வந்து நம்ம செஞ்சு சமைச்சு சாப்பிட்டா அது ரொம்ப வந்து சீக்கிரமா வந்து பிளட்டு வந்து ரத்தத்த வந்து ஏத்துன்னு நா கேள்விப்பட்டிருக்கே தோழி எனக்கு இந்த மூணுமே சாப்ட்டு ரத்த ஏற்ன மாரி நா வந்து நிறைய வீடியோஸ் ம் நா சொல்லி கேள்விப்பட்ருக்கே தோழி
ஓ சரி சரிங்க அதுக்கப்புறம் நம்ம இப்ப பீரியட்ஸ் ஆயிட்டம்னா பீரியட்ஸ் வந்து சரியா படாதவங்களுக் எல்லா என்னன்னு கொஞ்ச எதனா சொல்ல முடியுங்களா உங்களால
எனக்கு அதிகமா தெரியாது தோழி எனக்கே வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் தா தோழி தள்ளி தள்ளி வரும் அது வந்து கல்யாணத்துக்கு பிறகு அந்த மாரி ஆச்சு தோழி முன்னாடி வந்து நல்ல நார் எப்பவுமே மாதம் மாதம் வரு தோழி மாதவிடாய்க்கள் வந்து மாத மாத வந்து வந்துட்டு இருந்தது கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து மாற்ற இருந்தது தோழி எதனால உடம்பு வந்து எதுக்காச்சு நம்மளால ஹார்மோன் சேஞ்சா இருந்தா இந்த மாரி வரும் நா நினைக்கிறே தோழி உடம்பு வந்து பலக்கப்பட் பலக்கத்த விட இன்னொன்னு பழக்கப்படுதுன்றப்போ மாற்ற இருக்குமோ அதுக்கப்புறம் தைராய்டு பிரச்சன இருந்தாலுமே அந்த மாரி வரும் நா கேள்விப்பட்டிருக்கே தோழி தைராய்டு பிரச்சன அப்புற பி சி ஓடி இருக்குல்ல தோழி
ஆ
மோது இதெல்லா வரலா என்று நா கேள்விப்பட்ருக்கே தோழி
ஓ அத அத சரி செய்ய ஏதாச்சு வழிமுறைகள் உங்களுக்கு தெரியுங்களா
தைராய்டுன்றது வந்து இந்த கோஸ் சாப்பிடக் கூடாது அது ஒரு காய்கறில்லா சாப்பிட கூடாதுன் கேள்விப்பட்டிருக்கே தோழி அதெல்லாமே சாப்பிடாம இருக்
ம் ஆ இல்ல இல்ல சொல்லுங்க தோழி
அதெல்லா சாப்பிடக்க கூடாதுனு நம்மளுக்கு மாத்திர தோழி மாத் குடுத்துருவாங்க கால்ல சாப்படுறதுக்கு முன்னு எதுவுமே சாப்பிடாத வெறு வயித்ல போடணு எனக் எது எதனால வந்து இது தைராய்டு பத்தி கொஞ்ச தெரியும்ன்றா எனக்கு மாசமா இருக்கு போது தைராய்டோட மாசமா இருக்கு போதுதா தைராய்டு வந்துச்சு தைராய்டு எடுக்க சொல்லுவாங்க டெஸ்ட்டு இப்ப எடுத்து பாக்கறப்போ நம் எனக்கு தைராய்டு இருந்தது டாக்டர் சொன்னாங்க இது வந் பிரெக்னன்சி தைராய்டு மா மாதமா இருக்கறதுனால தைராய்டு வந்திருக்கு அத நீங்க கண் நீங்க பொறக்குற வரைக்கு குழந்த பொறக்கற வரைக்கும் நீங்க அத நீங்க வந்து பண்ணணு பொறந்த உடனே ஒரு மாசம் வந்து போட்டுட்டுதா தோழி இருந்தே அதுக்கப்புறமு எனக்கு மாத்திர போட்டு போடுறது வந்து எனக்கு தூங்குறா தூங்கணுன்ற மாதிரி இருந்தது தோழி அந்த தூக்க இல்லாத நாட்கள்ல அதனால நானே வந்து நிறுத்திட்டே தோழி எந்த டாக்டர் ஒபீனியனு கேட்டுக்கல ஏன்னா அதெல்லா ஒண்ணு இருக்காதுன்ற மாதிரி இருக்கு நா வந்து இருந்துடே தோழி இப்போ ஒரு கொஞ்ச நாளா கழிச்சுதா எல்லா ஒரு வழி ஒரு டெஸ்ட் எடுத்து பா்க்கணு தோழி எப்படி இருக்கு எல்லா உடம்பு அப்டி ஏன்னா உடம்பு இன்னுமே வந்து எப்டி சொல்லுவாங்க ரிக்கவரி ஆவல
ஓ
வந்து ஒரு வாட்டி பாக்கணுன்ற ஒரு இருக்கு தோழி எனக்கு ஏன்னா நம்ம பார்த்து இருக்கலா ஆனா எனக் இன்னுமே வந்து அந்த மாதவிடாய் பிரச்சன இருக்குது தோழி அது வந்து எப்டி சொல்றது இப்போ இருக் இருக்குறது இந்த ரத்தம் வந்து எல்லாமே கரெக்டா தா தோழி இருக்கு ஏன்னா வந்து நா சாப்டர பொருட்கள் வந்து நா பீட்ரூட் வந்து விரும்பி சாப்பிடுறது தோல் தோழி பீட்ரூட்டு ஆப்பிள் வந்து நா எப்பவுவே விரும்பி சாப்பிடுவ ரத்தன்றது வந்து ஏன்னா எனக்கு சின்னதுலந்து பேசட்டு அடிப்பட்டட்டாலுமே ரத்தம் போயிடு ஏதாச்சும் அடம் அடிப்பட்டாலுமே ரத்தம் போயிடும்ன்ற மாரி இருக்கதுனாலயோ எனக்கு ஒரு ப பயம் இருந்திருக்கு தோழி இது வரைக்குமே அதனாலயே நா வந்து இந்த இருக்கிற இந்த பீட்ரூட்டு் கேரைட் அந்த மாரி எனக்கு சின்னதுல இருந்து பழக்கோ தோழி இந்த பீட்ரூட் கேரட் பச்சையாவே சாப்ட்ருவே அந்த ஒரு பழக்கம் இருக்கிறதுனால எனக்கு அந்த சாப்பிறதுலா எனக்கு எளிமையா இருக்கு தோழி நீங்க உங்களோட கருத்து தோழி நீங்க ஏதாச்சு சாப்ட்டுருக்கீங்களா ரத்தத்துக்காக ஏதாச்சு பண்ணிருக்கீங்களா
எனக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் நைன் தா இருக்குன்னு சொன்னாங்க அதாவது ஆறு புள்ளி ஒன்பது
எதனால அவ்ளோ கொறஞ்சது தோழி உங்களுக்கு
இல்ல எதனால அவ்ளோ கொறைஞ்சதுன்னு எனக்கு தெரில நானு டிராவல்ன்றது நானு படிச்சுட்டு இருந்த அதனால நானு லாங்க்ல போயிட்டு போயிட்டு வந் டிராவல் பண்ணிட்டு இருந்ததுனால கொறஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு த்ரீ அவர்ஸ் ட்ராவல் திரும்ப த்ரீ அவர்ஸ் வீட்டுக்கு வரணு ஒரே நாள்லயே
ஓ அதனால வந்து
ஆமா மார்னிங் எஞ் எழுந்து எங்க வீட்டுக்காரருக்கு எனக்கு லன்ச் பேக் பண்ணி அதுக்கப்பற திரும்ப டிஃபனு செஞ்சுட்டு லன்ச்சு செஞ்சுட்டு போயிட்டு திரும்ப நைட்டு ஒன்பது பத் ஒன்பதர ஆயிடு வந்து டிஃபன் செய்றதுக்கு பத்து மணி ஆயிடு
நீங்க கா திருமணத்துக்குப் பிறகு படிச்சீங்களா தோழி
இல்ல நா திருமணத்துக் முன்னாடியே படிச்சுட்ட ரெண்டு டிகிரி முடிஷ்ட்ட அ இதுக்குமா பி எட்டு போட்றதுக்காக நானு போயிர்ந்த அத் அப்ப இந்த மாரி ஆய்டுச்சு
இப்ப இப்ப ஒடல்நலம் செரியாருக்கா தோழி
ஆ சரியாக இருக்கிறது
த்துனீங்க தோழி எப்டி இன்ன சாப்ட்டு நீங்க வந்து
இல்ல இப்ப கூட ஏத்தல ஏழுதா இருக்குன்னாங்க
ஆமாங்ளா உனங் உங்களுக்கு ரத்தோ இல்லாதனால ஒடம்பு சோர்வு மயிக்க வர்றது அந்த மாரி எதாச்சி வருமா தோழி
உட உடல் சோர்வு மட்டு அடிக்கடிக்கி இருக்கு எனக்கு எப்புவ்மே மயக்கோ வந்து எப்பனா வரு அதே மாரி வெயில்ல அதிகமா எனக்கு நின்னா மயக்கோ வந்துடோ
செரிங்க தோழி அதுக்கேத்த ட்ரீட்மெண்ட் எதாச்சு பாக்குறீங்ளா மருத்துவர அ அழச்சிருக்கீங்ளா
ஆ பாத்துட்டுதா‌ இருக்கங்க தோழி
என்ன சொன்னாங்க தோழி மருத்துவர்
இல்ல அந்த சொவரொட்டி நீங் சொன்னீங்க பாத்தீங்ளா தெனமு பேர்ச்சம்பழோ பாலு
பேர்ச்சபழோ சாப்ட்டாலுமே என்ன தோழி அதுல என்ன இருக்குன்னா பேர்ச்சபழோ சாப்புணுன்னாவே அது வந்து அதிக கமா சாப்புன்ற மாரி இருக்கு தோழி ரெண்டு சாப்ட்டா வந்து ரத்த ஏறுன்றது வந்து அது சும்மா தோழி அது ஒரு இது அது வந்து ஆகாது ஏன்னா அது அதுல இருக்குற இரும்புசத்
ன்னா மாதுளம்பழோ சாப்புண்ணோ
வந்து கரெக்ட்டா அதுதா நா சொல்னு நெனைக்கிற சொல்னுன் வர்றதுக்குள்ள நீங்க சொல்ட்டீங்க என்னென்னா மாதுள வந்து மா துளை வந்து ரொம்ப வந்து அது கோல்டுதான் சொல்லுவாங்க கோல்ட் இர்ந்தாலுமே ப்ளெட்டு இம்ப்ரூமெண்ட்க்கு மாதுளையு ஒன்னுதா தோழி ஏன்னா எல்லாருமே சொல்றது வந்து கலரா இருக்கற பொருள் சாப்ட்டா அது நம்ப்ளுக் ரத்தோ நல்லா ஏறுன்வோ பீட்ரூட்டு கலராருக்கு ஆப்பிளு கலரு இது வந்து மாதுளியு வந்து ஒரு கலரான ஃப்ருட் இல்ல சொ தோழி பழோ இல்ல தோழி இது மூணுமே நீங்க தொடந்து எடுத் ட்டு வாங்க
ம்
வாரத்துல மூண் நாளாச்சி பீட்ரோட்ட எடுத் சாப்டுங்க தோழி ஏன்னா அது ஒடம்புக்கு நல்லது பீட்ரூட் சாப்டுங் எளிமையா கடைக்குது தோழி எளிமையா என்ன கடைக்குனா பீட்ரூட் கடைக்கு தோழி இருவது ருபாய்க்கி பத்து ருபாய்க்கி பீட்ரூட் கெடைக்கிற காலகட்டம்தா நம்ப இருக்குறது நம்ப மாதுளை வாங்கணுனாவே கொஞ்சோ அதிகமான வெலைவாசி
ஆமா ஆமா
அதுவே வந்து நீங்க வாங்கி வாங்கி சாப்டவு முடியாது தோழி அதனால் நீங்க பீட்ரூட்டுன்றது தினமு ஒரு பீட்ரோட்டு் நீங்க சாப்பால்ல சேர்த்துக்கின சேத்துக்கனீங்கன்னாவே ஒரு மாதத்துலே உங்களுக்கு பிற்பாலம் நெறிய வந்து உங்களுக்கு டிஃப்ரன் தெரியு தோழி வேறுபாடுகள் நிறைய தெரியிர மாரி கொண்டுவரு இல்லியா உங்களுக்கு
அ உங்களுக்கு உங்களுக்கு பி சி ஓ டி பத்தி எதன்னா தெரியுங்களா
இல்ல தோழி நா கேள்விப்பட்ருக்கே பி சி ஓ டினு சொல்லிட்டு அத பத்தி நா இது வரிக்குமே கருத்து வேறுபாடு நானு பாத்ததுல தோழி உங்களுக் ஏதாச் தெரியுங்ளா
இல்ல எனக்குமே அத பத்தி தெரியாது பி சி ஓ டின்னா ஆனா நீர் கட்டினு சொல்ட்டு சொல்லுவாங்க
ஆமா அங்க கொஞ்ச நீர் கட்டின்றத்தா பி சி ஓ டின்றத கேள்விப்பட்டுருக்கே அது எதனால வருது எ எப்டி வந்து அது வந்து க்யூர் பண்ணணுன்ற மாரி நம்பளுக்கு தெரியாது தோழி அது வந்து இருக்கு நீர் கட் டிற்றது இருக்கு கொஞ்ச பேருக்கு அதுவே போயிடுனுவாங்க கொஞ்ச பேருக்கு மாத்தர வா யூஸ் பண்ணணுனு வாங்க இல்ல கொழந்த நிக்கிறது கஷ்டோன் சொல்லி கேள்விபட்ருக்கே அந்த ஒரு இருக்கிறது அவுங்கள குள்ளா அது அப்பறோ மாதைவிடாய் கூட வராது நீர் கட்டி இருந்தா வராதுன்ற மாரி கேள்விபட்ருக்கே தோழி
ஆ ஆமா மாதவிடாய் இருந்தா அ சீராக ப்ளீ வராது
அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க தோழி
அது எதனால வருது நா என்ன சொல்றேன்னா இப்பத்திக்கி நம்ம சாப்பற்ற உணவு முறைதா சரியில்லைன்னு நா சொல்லுவே
உணவு முறை அது கரெட்டு தான் தோழி அது சரிதான் ஏன்னா அந்த காலத்தில் உணவு முறைகள் வேறு நம்ப இப்போ சாப்பற்ற உணவு முறைகள் வேறு தோழி நெறைய வந்து வேறுபாடுகள் இருக்கு தோழி கருத்து வேறுபாடுகள் வந்து நெறைய இருக்கு அந்த அது சாப்ட்டா வந்து நல்லா இருந்திருக்காங்க இப்போ இருக்குற தாத்தா பாட்டிங்களுக்கு கண்ணு நல்லா தெரிது நல்லா நடை நடக்குறாங்க நம்பல்லா வந்து ஒரு அம்பது தாண்டறதே வந்து கஷ்டந் தோழி
ஆ கரெக்டா சொன்னீங்க நாப்பத தாண்ரதே
நாப்பது மேபி எதா எதாச்சு ஒண்ணு சாப்ட்டு கீப்டு தாண்டிடுவோனு நெனைக்கிறே அம்பது அம்பதுன்றது வந்து இப்ப இந்த காலகட்டத்துல தான்றது வந்து ரொம்ப வந்து கஷ்டமா இருக்குந் தோழி
ஓ சரிங்க சரிங்க தோழி
நல்ல கருத்துக்கள் நம்ம பேசிருக்கோ தோழி அடுத்த கால்ல மீண்டும் சந்திப்போ தோழி
நன்றி